ஹலோ
ஆ சொல்லுடா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் தூங்க போலானு இருக்கேன் செரி ஓக்கே
ஐயயோ சாரிக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா
பரவால்டா பரவால்டா சொல்லுடா
இல்லக்கா இந்தோ பாப்பா இருக்கா மாமா பாப்பா அவள வந்து எந்த ஸ்கூல் சேக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு கு
அப்படியானா சரி ஓ
ஆமாக்கா சின்ன பொண்ணுதான் அப்புறம் என் ஃப்ரெண்டு வர் கொஞ்சம் பா பிரெக்னன்சி ஸ்சுலா இருக்கு அவர் கன்சிவா இருக்கு டுவின்ஸூ
ஓ ஓகே ஓகே ஆஹ்
அது வேறு ஹாஸ்பிட்டல் வேறு என்ட்ட கேட்டால் அவள் அவ்வளோவா அப்பாம்மா அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க பட் வெவரும் தெரியல அப்படின்ட்டு அவ்ள தான் அவளை பாத்துக்கணும் அந்த மாதிரி இருக்காளா அதனால் கொஞ்சம் பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகட்டு இருந்தா ஸோ அதான் அவங்களுக்கு ஏதாவது எங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கேட்கலாம் அப்டி கால் பண்ணே க்கா
பாப்பா வந்து ஸ்கூல் வந்து போறதா இருந்தா பஸ்ட் இப்ப சின்ன குழந்தையா இருந்தன்னா வந்து பிளே இந்த நர்சரி ஸ்கூல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி போறது பெஸ்ட் ஓகேவா பிளே குப் ஆமா பிளே குரூப் ஒரு பிகேச்சி அந்த மாதிரி கிளாஸ் போடுறது பெஸ்ட் இப்ப என் பையனா வந்து நான் வீட்டு பக்கத்துலதான் சேர்த்திருக்கேன் அவன அப்ப வந்து என் ஆமா அவங்கள வந்து நல்லா ஆனா என் பையன் படிக்கிற ஸ்கூல் நல்லாவே இது பண்றாங்க அவன் அவனை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க நல்லா ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க அப்புறம் வந்து என்னன்னா சாப்புடு என்னடா சொல்லு
பிளே ஸ்கூலந்லேருந்து ஸ்டைட்டா போயிட்டா இல்ல பிளே ஸ்கூல் தனியா படிச்சுடு அது தனியா படிச்சாங்களாக்கா
இப்போ நான் வந்து என் பையனுல ரெண்டரை வயசுல கொண்டு போய் போட்டேண்டா அப்ப போகும்போது வந்து பஸ்ட் வந்து பிளே குரூப்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிகேஜி அதுக்கறம் எல்கேஜி அதுக்கு அதுக்கப்புறம் யூகேஜி ஓக்கேவா அப்படில்லான் ஒவ்வொரு வருஷம் அவங்களுக்கு அந்த இது ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து ஏஜ் வந்துல ஃபிப்டின் கிராஸ் பண்ண தான் டென்த் எக்ஸாம் எழுதவிடுவன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்துனால வந்து ஏஜ் கரட்டா இது பன்றாங்க ஓகே வா முன்னாடிமாரி கிடையாது நம்ம சீக்கிரம் எல்லாம் வந்து நம்ம எல்கேஜி யுகேஜி எல்லாம் போட்டு முடியாது நம்ம படிக்கும் போது அப்பல்லாம் அவ்வளவு இது இல் பட் ஆனா இப்பல்லாம் வந்து ரொம்ப ஏஜு ரொம்ப இது பண்ணாங்க லேட்டா ஏஜ் வந்து தள்ளி போடனு ப்ராப்ளம் ஏ ஏஜ் கம்மியா மட்டும் இருக்க கூடானு சொல்லிட்டாங்க
அப்படியா
மாத நம்ம போகும்போது வந்து பஸ்ட் பாப்பாங்க குழந்தை எப்புடி பேசுத எப்படி ஆக்ட்டிவிட்டிஸ் இதயெல்லாம் பாப்பாங்க லிஸ்ட்லினிங் இதெல்லாம் எப்படி இருக்குனும் அதுக்கு ஏத்த மாரி அவுங்க இதுபன்றாங்ளே கிளாஸ் அலோபன்றாங்க அப்புறம் போட்டுட்டு நல்லா வந்து பாத்துட்டு ங்க இப்போ என் தம்பி படிக்கிற ஸ்கூல்ல வந்து நல்லாவே கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க அப்புறம் வந்து புல் டே வைக்கிறாங்க தம்பிக்கு மூணு மூன்று மணி வரைக்கும் வைக்கிறாங்க சாப்பாடு கொடுத்த ஒடணும் அவன் வந்து இப்ப யூகேஜ படிக்கிறான்னு வச்சுக்கோ ஏன் ஆனா வந்து அந்த மத்த பசங்களுக்கு சிப்ட் பிகேஜி பசங்களுக்கும் சரி எல்லாரையும் வந்து இந்த மாதிரி ஃபுல் டே தான் வச்சுருக்காங்க வந்து காலையில் கொண்டு வந்து விட்டு்ருவாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் லன்சு எல்லாம் கொடுத்து விட்டுணும் அவங்களுக்கு புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாம் தந்துடுவாங்க அப்புறம் வந்து தூங்க வச்சு தூங்க வைக்கிறாங்க அப்புறம் கேம்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறாங்க பசங்களுக்கு பிரேன் ரிலேட்டடா அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இது நெடியந்த இதுல்லாம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே சொல்லி் கொடுக்குறாங்க என் பையனா வந்து பார்த்தா திருக்குரள்ளா நல்லா சொல்லுவான்
ஆஹ் தமிழ் உச்சரிப்பு நல்லா வருது அப்போ
தமிழ் உச்சரிப்பு நல்லா சொல்லி தர தமிழுக்கு ஸ்பெஷல் நல்லா கேர் பண்ணி அப்புறம் ஹிந்தி சப்ஜெக்ட் ஹிந்தி லிஸ்ட் வச்சிருக்காங்க ஹிந்தியும் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்புறம் எக்ஸ்டா கலர்கலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வைக்கிறாங்க சிலம்பம் அந்த மாதிரி நிறைய இருக்கு டான்ஸ் அப்புறம் எல்லாமே அதுவும் சொல்லி தராங்கே என் பையனு சிலம்பம்லா சேர்ந்திருக்கு அவனும் இருக்கா அதுல ஆனாலு நல்லாவே பார்த்தா நல்லாவே இது பண்றாங்க நம்ம சின்ன ஸ்கூல் பாக்கா முடியாது பட் சர்வீஸ் ஓரியண்டல் வந்து நல்ல கான்ஸ்டிடல் பெரிய ஸ்கூல்ல பீஷ் நெறைய கலைட்பன்னுவாங்க பட் ஆன வந்து ஸ்பெலா பண்ண மாட்டாங்க இப்ப நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் அவங்களுக்கு எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பண்ணுவாங்க இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் வீக்கா பசங்க இருந்தா கூட அவங்க பேசல அவங்க இன்ட்ராகஷன் சரியிலனா கூட அவங்களுக்குன்னு தனியா அவங்க டைம் ஸ்பென் பண்ணி அவங்க வந்து நல்லா இது பண்ணிக்காங்க கேர் பண்ணிக்கிறாங்க
ஓகே அப்போ வந்து அக்கா நீங்க சொன்னீங்களா அந்த பிளே ஸ்கூல் அதுக்கு எவ்ளோ அக்கா
இப்ப ஏன் ப்பா அதுக்கே வந்து பாத்தா ட்வெண்டி வாங்கறாங்க பா பிரிகேச்ஜி னா ட்வெண்டி தௌசண்ட் ஒன் இயருக்கு
அப்ப நான் ஒரு பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம் போலியே பேஸ்
ஆஹ் இப்போ வந்து பிளே ஸ்கூல்லா வந்து ஏன்னா வந்து இப்ப எல்லாம் ஒர்கிங் இல்ல புல்லாவே எல்லாமே உமன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் போறனா என்ன பண்றாங்கன்னா ஆறு மாசம் குழந்தே வந்து விட்டுட்டு போறாங்கடா டே கேர் மாதிரி அதுக்கு பே பண்ணி ஆமா ஒன் இயர்கு பே பண்ணிருவாங்க சாப்பாடு அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாம் தந்துட்டு போயிருவாங்க அவங்க ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் பாத்துக்கறாங்க இவுங்க இவுங்களே எங்க இப்ப தம்பி படிக்கிற ஸ்கூல்லே அவுங்களும் டேக்கேர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி டே கேர் மாரி அப்ப அவுங்கள பாத்துப்பாங்க அவங்க வந்துட்டு ஈவினிங் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அப்ப அந்த குழந்தைய புல்லாமே அவுங் கண்ட்ரோல் தான் அது வந்து நம்ம நினைக்கிறோம் பட் இவ்ளோ பட் அது ரொம்ப கஷ்டம் பட் டப் ஜாப் தான் ஏன் தெரியுமா நம்ம ஒரு குழந்தையவே வீட் ட்ல வச்சு சமாளிக்க ரொம்ப கஷ்டம் இவங்க ஒரு அம்ப ஐம்பது நூறு பசங்கள வந்து அதுவும் இவ்வளோ தூரம் ஏன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் செலது அழுவும் செலது அடம் பிடிக்கும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணறது ரொம்ப கஷ்டம் அது மாரி சின்ன குழந்தைங்க அவங்க அப்பப்ப வந்து என்ன சொல்றதுக்கு பாத்ரூம் போயிருவாங்க இது பண்ணுவாங்க வாமிட் எடுப்பாங்க அதெல்லாம் வேற கிளீன் பண்ணணும் இது பண்ணும் அது ஆயா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாம் பண்றதுக்கெல்லாம்
ஆமா கஷ்டம்தான் நான் யோசிச்சே பேசாம நீங்க இருவதாயிர தானே இந்த இருபதாயரூபாய்க்கு வேலை தேட்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்கூல் நம்மளே வச்சிடலாம் போல அப்டி சொல்
அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு பாக்குறவங்கள அப்படிதான் தோணும் பரவால்ல ஸ்கூல் பிஸ்னசே எவ்ளோ பரவால்ல பட் ஆனா வந்து இந்த மாரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும் பொறுமை வேணும் பட் இடம் நிறைய வேணும் அப்புறம் சர்ட்டிபைட் வாங்கணும்ல அதுக்காக நெடிய நம்ம ஆமா நெ நம்ம அதுக்காக ஹாட் ஒர்க் பண்ணணும் நெடிய அந்த ஸ்டென்த் காமிக்கணும் அப்புறம் பசங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் காமிக்கணும் இதெல்லாம் காமிச்சான் நமக்கான சட்டிவிகேட் இஷு பண்ணுவாங்க அப்புறம் நம்ம ஸ்கூல்ல வந்து அப்பப்ப இதுக்கு வருவாங்க என்னது இ்ன்ஸ்பெக் ஷ்சன் வருவாங்க அது நீட்டா வச்சுகணு மெய்ன்டன் பண்ணணு எந்த இதுவும் இருக்க கூடாது
ஆமா இப்பயா இப்ப குழந்தைக்கு எது ஆன் னாலும் நம்மள தான் கேக்குற மாரி இருக்கும் கேள்விலாக்கா
ஆமா அது வந்து ஏன்னா பசங்கள சேப்டி தானே முக்கிய நிறைய இடத்துல என்னன்னமோ நடக்குதுல்ல குழந்தைங்க ஸ்கூல் பில்டி இடிந்து விழுந்துறுது ஃபயர் ஆயிடுது பசங்க இதுல விழுந்துடுறாங்க தண்ணியில விழுந்துறாங்க எல்லாமே ஸ்கூல் ங்கான ஒன்ஸ் வந்து ஸ்கூல் கேட்டுக்குள்ள வந்தா அப்புறம் அவு ங்க அவுங்க ன்சார்ஜ் புல்லாவுமே அந்த ஸ்கூல் டீச்சர்ல இருந்து பிரின்ஸ்பால் இருந்து அவுங்க ஹெட்மினிஸ்டர் வரைக்கும் எல்லாமே அவுங்கதான் அவுங்கதான் சொல்லப்போனா இழந்தை வீட்டுக்கு வந்து பேரன்ஸ் கிட்ட வர்ற வரைக்கும் இன்ஸ்டாப் அவுங்க வந்து குழந்தைங்க அவுங்க சேப்பா பாத்துக்கணும் ல
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ரூல்ஸ் வது ரொம்ப ஸ்ட்ரிட்டா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அப்ப எங்கயுமே வந்து நமக்கு நீங்க சொல்ற மாதிரி எதுவும் எதுவும் சொன்னீங்களா டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்க கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
ஸ் டம் தான் பட் ஆனா வந்து என்னன்னா அதுக்கு வந்து அதான் சொன்ன அதுக்கு நம்ம இது வந்து ஸ்ட்ரகுள் நிறைய பண்ணனும் டக்குன்ன எல்லாம் தூக்கி தந்துட மாட்டாங்க இப்பல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்றதுக்கு இப்ப சட்டங்கள் ரொம்ப இதுவாயிடுச்சு ஒரு ஸ்கூல் நடத்த ரொம்ப சாதார பட்ட விஷயம் இல்ல ஆனா இப்ப வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க அவுங்கவந்து நாலஞ்சு பிரான்ஜஸ் வச்சுருப்பாங்க ஒரு பத்து பைன்ஜ் பிரான்ஜஸ் வச்சுருப்பாங்க ஓகே பெரிய பெரிய ஸ்கூல் லா பாத்தா ஏன் பொண்ணு படிக்குறனா பாத்தா அவுங்க ஸ்கூல் டென் டென் டு லெவன் ஸ்கூல் வந்து அவுங்க ஒவ்வொரு ஏரியால வச்சுருக்காங்க அது சிபிஎஸ்சி இருக்கு மெட்ரிக் இருக்கு அப்புறம் வந்து இது இருக்கு ஆஹ் நார்மல் இது இருக்கு பட் அதனால வந்து அவுங்காலா வந்து ரொம்ப இதுனால அந்த ஸ்கூல் ரொம்ப நேம் இதுவானனால அவங்களுக்கு வந்து என்னனா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த சிஸ்டம் கொண்டு போறதுக்கு ஏன்னா அவங்க ரொம்ப இதுவாய்ட்டாங்கல்ல ஏன்னா பத்து ஸ்கூல் நடத்தனா சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் அவுங்க எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போ ரொம்ப வேஸ்ட் அன்னாலா அவுங்களா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் எப்படின்னா வந்து என்ன சொல்றதுக்கு இதாவது மந்த்லி இயர்லி ஃபீஸ் பேப் பண்ணலாம் மந்த்லி அப்புறம் த்ரீ செமஸ்டர் அந்த மாரி ஸ்கூல்கலா வந்து என்னன்னா பேக்கேஜ் மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க ஓகேவா எல்லாமே வந்து த்ரீ இயர்ஸ்க்கு போர் இயர்ஸ்கு சேர்த்து பேப் பண்ண சொல்றாங்க அது அப்புறம் அப்பப்ப டாப் அப் பண்ற மாதிரி அந்த மாதிரி சிஸடம் லா அவுங்க வச்சிருக்காங்க எல்லாமே அத ஒவ்வொரு நம்ம எவ்வளோ நம்ம பெரிய பெரிய ஸ்கூல் போக போக அவங்களோட அந்த அந்த அந்த அவங்களோட பீஸ் ஸ்ட்ரக்சரும் அதிகமா இன்கிரீஸ் ஆயிட்டே போது
இப்ப சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த லீஸ் மாதிரி கூட இருக்குக்கா இப்ப நீங்க வந்து வந்து ரெண்டு லட்சம் கட்ட அஞ்சு லட்சம் கட்டிடுங்க உங்க பசங்க அத எந்த ஃபிப்த்து வரைக்கும்ங்க படிக்கட்டும் நீங்க பசங்க முடிச்ச போது அஞ்சு லட்சம் நான் குடுத்துருவேன் அந்த மாதிரி நைரய ஆபர் பண்றாங்கங்க கூட மாதிரி இருக்குக்கா
இருக்குடா அங்க அந்த மாதிரி இருக்கு பட் ஆனா வந்து முன்னாடி எல்லாம் இருந்துச்சு இப்போ அஞ்சு லட்சம்னா கிடையாது இப்ப என்னன்னா வந்து நீ சொன்ன மாதிரி இப்ப என் பொண்ணு ஸ்கூல்ல அந்த மாதிரிதான் இப்போ இப்போ எல் கேஜி ஜாயின் பண்ண வச்சிருோ எல்கேஜி யுகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மூனு இயருக்கு வந்து ஒரு த்ரீ லக்ஸ் கட்டிருங்க அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அதுக்கப்புறம் இன்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டூ லேக்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டங்க அப்ப டாப்பப் மாரி ஓகேவா அந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு மூணு வருஷத்துக்கு பே பன்னிட்டு அதே மாதிரந்தா டென்த் முடிச்சா அந்த அமொன்ட்வந்து ரீபன்ட் பண்ணிருவாங்க பட் அது அவங்களுக்குதான் கேன் கண்டிப்பா
ஆமா ஏன்னா உம் ஏன்னா உங்க அத ஏதோ இன்ட்ரெஸ்ட் இப்ப விடுவாங்களாக்கா
இப்ப வந்து இப்ப ஒரு லட்ச ரூபா வெளிய வாங்குனா கூட எவ்ளோ ஆச்சு ஓகே வா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவுங்க அந்தமௌண்ட்ல இனியொரு ஸ்கூல் ஓபன் பண்ணிருவாங்க அத ஒரு ஸ்கூல்ல இருந்து வாங்கற இதை வச்சு இன்னொரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவுங்களுக்கு வந்துரும்ல அவங்க ரொட்டேஷன் அவங்க ஆமா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பீஸ் கால்குலேட் பண்றாங்க பட் அவுங்களுக்கு அதிகம் தா பட் அதுவந்து என்னனு தெரியுமா பிஸ்னஸ் பன்றவுங்களுக்கு செட் ஆவாது ஒரே ஒரு குழந்தை இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ப் ரெண்டு பேருமே ஐடி பீல்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்ப குறைஞ்சாங்கணும் ஆ குறைஞ்சா உங்க மூணு லட்ச ரூபா சாலரி வாங்க வச்சுக்கோங்க அந்த டைம்லலாம் வந்து உனக்கு பரவாயில்ல ஈசி ஒரே ஒரு சயில்டுதானே அவங்க பே பண்ணலாம் என்னனா அதே அமௌண்ட் பே பண்ணா அவங்க கண்டிப்பா ஒரு டென் இயர்ஸ் ஆன திருப்பி வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அந்த அமௌண்ட வாங்கி ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ கூட எக்ஸரா ஆட் பண்ணிட்டு காலேஜ் சேக்கும்போது அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ல
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அது வந்து நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் அ சொல்றது சிங்கிள் சைல்டுனா ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அவங்களால
ஆமா அவங்களுக்கு அதெல்லாம் பெனிபிட் தான் நான் இல்லலைன்னு சொல்ல மாட்டேன் பட் அது பெனிபிட் தான் பட் வந்து மிடில் கிளாஸ் பீப்புிள்ஸ்க்கு வந்து அதது ஃபாலோ பண்ண முடியாது அவங்களுக்கு ஏர்லி பபீஸ் பே பண்றது இல்லைன்னா டர்ம்லே அந்த மாதிரி பீஸ் பே பண்றத அவங்களால முடியும் கண்டிப்பா
புரியிதுக்கா அதுதான் சரி எங்க மாமா பாப்பா வந்து இப்போதான் சொல்லி வழந்துட்டா நல்லா சரி எப்படியாச்சும் ஸ்கூல் போட்டுலாம் அப்படின்னு இருந்தாங்க அதா சரி நீங்க இருக்கீங்ளே ஒரு ஐடியா கேப்போ ஒங்கயிட்டே இது கிடைக்கும் க்ளரிவிகேசன் ஆவம்னு சொல்லுட்டு பெஸ்ட் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவுங்களுக்கு கால் பண்னேன்னே
ஓகேடா ஓகேடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளு நான் கண்டிப்பா சொல்லித்தறேன்
ஆஹ் செரி கா செரி கா இதோ அவர் தான் லைன்ல வராரு நினைக் கிறேன் நான் பேசிட்
ஆஹ் ஓகேப்பா ஓகே செரிடா
அக்காபாய்க்கா